ணக்கம் தோழி
ஹலோ
வணக்கம் தோழி வணக்கங்க தோழி கேக்குதுங்களா நா பேசுறது
ஆ கேக்குது ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சேரிங்க தோழி நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கே தோழி ஓகே
உ ந நன்றி தோழி அ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆ இயற்கை சொல்ல நம்ம மரங்கல்லா பாத் பாத்தீங்கன்னா நெறைய மரங்கள்லா இருந்துச்சு ரோடு ஓரங்கள் எல்லாம் அ பாத்தீங்கன்னா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்மள நடத்தி கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அந்த எப்டி சொல்றது ரோடு உரங்கத்தில நெறைய கடைகள்லா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கே ஒரு ஆ நல்ல வித்தியாசமா நல்லா இருக்கு அத பாக்குறதுக்காகே நம்ம நல்ல நடந்து போலாமா அப்டின்ற மாதிரி இருக்கு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய பஸ்சுன்கள் காரு டூ வீல் இந்த மாதிரி நிறைய வந்ததுனால பாத்தீங்கன்னா ரோடை பெருக்கிட்டாங்க அப்ப நடுவில் இருக்க இருந்த மரத்தெல்லா வெட்டி வெட்டிட்டாங்க நமக்கு அப்ப இயற்கை கையான ஒரு காத்து கிடைக்கிறது கிடையாது ஆஹ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு வெயில் தா எங்கயுமே ஒரு ஓரத்த த்துல போய் நம்மளால நிற்க முடியாது ஒரு மழை பெஞ்சா கூட நம்ம போய் ஓரத்துல நிற்க முடியாது அ கடைகளையு அதே மாதிரி நம்ம பாக்க முடிய மாட்டேங்து
உ
அந்த மரத்தோட காத்த நமக்கு கிடைச்சாதானே கொஞ்சோ இந்த ஆக்சிஜன்லா நெறையா கிடைக்கு க்கு அப்டின்ல்லா சொல்லி சொல்றாங்க இப்ப முன்னா அது வந்து கிராமத்துல தா பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது இப்ப நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீடுகள் நிறைய பெருகி போயிருச்சு பக்கத்துல பக்கத்துல ஒட்டி ஒட்டி ஒட்டி நமக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா வீடுங்களா இருக்கறதுனால நமக்கு காத்து கிடைக்க மாட்டேங் இப்ப இருக்க அந்த வெயில் ல்லாம் அல்ல பாருங்க அனல் காத்தா தா வீசுது எங்கேயாவது இயற்கை கை காத்து நமக்கு கிடைக்குதா சொல்லுங்க உம் இருக்கிற சுத்தி சுட்டெரிக்கிற வெயில் நம்மளால வெளில கூட வர முடிய மாட்டேங்குது அ ஃபேன போட்ட லும் அனலா இருக்குது வெளியில வந்தாலும் அனலா இருக்குது எப்பட்ரா இந்த வெயில இப்ப கடந்து போவோம் அப்படிங்கற மாதிரி யோசிக்குது ஆ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மரங்கள் இப்ப உங்க வீட்டு பக்கத்துலெல்லாம் நிறைய மரங்கள் எல்லாம் நடலாமா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்ல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு
ஆ நிறைய நடலாம் தோழி நிறைய இப்ப நாங்க புதுசா வீடு கட்டி வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கற்பன அதாது மரம் செடி பூக்கல்லாம் வைக்கணுமேனு நல்லா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடீங்கனால ஒரு பதிமூணு பதினாலு சதுரம் வீட கட்டிட்டு முன்னாடி பாத்தீங பின்னாடி மாமரம் கொய்யா அ வாழ மரம் இதெல்லாம் பின்னாடி வச்சு இருக்கும் வெண்டைக்கா செடி கத்திரிக்கா செடி எல்லாம் பின்னாடி கரும்பு வரைக்கும் வச்சிருக்கேன் முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஜாப்பூ செம்மண் இல்லியா இந்த பூக்கள்ல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பவள மல்லி அரளி வெல்ல அரளி ரோஸ் அரளி அ இட்லி பூ அப்புறம் மல்லிப்பூ முல்லப்பூ மாதுள செடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோஸூ வெங்காய இது தக்காளி செடி பச்சை மொளகா இதெல்லா நிறைய அதாது வீட்டுக்கு தேவையான ஓரளவ வெண்டக்கா அப்புறம் பக்கத்து வீட்டு தோட்டத்துவழியா போது கொடியெல்லாம் போட்டுருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா பொடலங்கா சி வருது இப்பதா பிஞ்சு அ அப்றம் முழாம்பழம் சும்மா சாப்பு ட்டு போட்ற வெத அது பாத்தீங்கன்னா வந்துருச்சு இந்த குளிக்கிற தண்ணி வேஸ்ட் தண்ணில்லாம் அந்த பக்கம் போற மாதிரி வச்சிருக்கோம் அந்த தோட்டத்துல அவங்க இதுல அப்டியே போற மாறி அது வந்துச்சுன்னா எடுத்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முழாம்பழம் இப்பதா கொஞ்ச பிஞ்சு உட்டு வந்துருக்கு சொரக்கா அது வந்துருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ போட்டு தூக்கி அந்த பக்கம் ஜன்னல் வழியா போடுவே அது பாத்தீங்கன்னா அது ஒரு வெதையா வந்து அப்டியே வந்துருது
இப்ப மரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் ன்னா என் கணவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப நாங்க வர்ப்ப இது வந்து புஃல்லாவே எப்படி சொல்றது வீடு கட்டுறதுக்கு இப்ப எல்லாமே அ பிளாட்டுங்களாதான் இருக்குது எம் டியா ஒரு இந்த இந்த சைடு பாத்தீங்கன்னா நா வெ வரைல நூறு வீடு இருந்துது இப்ப ஐநூறு வீடு வந்துருச்சுனு வச்சுக்கோங்களேன் தள்ளி தள்ளி அங்கங்க வந்து பாப்போம் கட்டடமும் வேலையும் நடந்து இருக்கு ஒரு நூறு வீடு இப்ப கட்டடமும் ஆயிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து என்னோட லைன் இந்த லே அவுட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து வழிநெடுக அங்க அங்க பாத்தீங்ன்னா அப்டி ஜிக்ஜாக் டைப்ல என் வீட்டு வாசல்யே வேப்ப மரோ வச்சிருக்காரு புங்க மரோ வச்சிருக்கோ டெர்மனேலியா மரோ இந்த மாரி வச்சிருக்குறோல இன்ன மரங்களு அது இல்லாம பரவால்ல நம்ம வீடு தாண்டியு வெப்போமேன்னு என் கணவர் என்ன பண்ணிருக்காருனா ஆப்போசிட்ல குங்க மரோ வேப்ப மரோ அப்டின்னு கன்னெல்லா வாய்னு வந்து வெச்சு அதுக்கு வேலி போட்டு பச்ச கலர்ல அந்த துண்ணிய கட்டி ஆடு மாடு மேய்காத அளவுக்கு இப்ப என்ன இப்ப வந்தாருன்னா வந்தோன்னிமே காலைல எந்திரிச்சொன்னிமே தண்ணி விடுவாரு திருப்பியு நைட்டு பாத்தீங்ன்னா ஓசு போட்டு அந்த வாசல்ல இருக்கறக்கெல்லா தண்ணி விட்டுட்டு பக்கெட்ல புடிச்சு அங்க எவ்ளோ தூரத்துல போயே அவுரு வச்சுருவார் ஒரு பத் து பதினஞ்சு மரோ வச்சிருக்காரு நட்டு அந்த வழிநெடுக அதுக்கெல்லாம் போய் வாலீல தூக்கிட்டு போய் தண்ணிய ஊத்திட்டு வருவாரு அதாவ்து மரம் அதாவ்து எங்க எங்கயோ அழிக்கிறாங்க தா அதாவ் வண்டி வாகனங்கள் பெருகிருச்சு மக்கள் தொக பெருக எங்களுக்கு பைப்பாக்குங்ற பேர்ல ஃபுல்லா அழிச்சுட்டாங்க நீங்க சொன்ன அதுல்லா உண்ம தா ஃபுல்லா அலுப்பிட்டு ரோடு வந்து எட் டடி ரோடு நாலடி ரோட எட்டாக்குறாங்க எட்டடி பத்து ஆக்குறாங்க இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா ரோடு நெட்டுக்க வழில கடைங்க எது மாரி மரங்களோ ஒரு இளைப்பாறதெல்லா முடியாது அதாவ் பா பா எவ்ளோ வேகமா போறானோ பறந்துக்குட்டு போறான் இதுல எங்க அவன் கடய கட்டி கட்டி அதுக்பல வியாபாரோ ஆகாது அப்ப கடைங்கறது இல்ல மரங்கள் இருந்தா தா மக்கள் நி்ப்பான் கொஞ்சோ எலப்பாருவா அது கிடயாது மரங்கள்ங்கிறதுக்கே வேலயே இல்ல அதெல்லா அழிச்சுட்டு பெருக பெருக மக்கள் தொக பெருக பெருக வண்டி வாகனங்கள் பெருகி போச்சு காரு இந்த மாரி வர்றதுனால இப்ப ரோடு அகலப்படுத் பத்துரோ பேர்லனு இப்ப இந்த மாரி வீடுங்கள்ல நம்மளா பாத்துட்டு இந்த மாரி ஃபிளாட்டுங்கல்ல இப்ப குடி வர்றோம்னா நம்மளால முடிஞ்சது ஒரு இப்ப என் என் வீட்டுக்குள்ளயே நா ஒரு இப்ப நா செடி கொ கொடியே வச்சிருக்கேன்னா இப்ப வீடு வாசல்ல ஒரு பதினஞ்சு மரோ வச்சு ச்ருக்கோன்னா அது எங்களால முடிஞ்சது சரி நம்ம பேர சொல்ற மாரி நாளைக்கு ஒரு மரமா வந்துச்சுன்னா தோ இவரு வச்சாரு அப்டிங்ற எங்களால முடிஞ்சது அது என் கணவர் வந்து அது ஒரு நல்ல ஒரு அ இன்ட்ரெஸ்ட்டோட அத செய்றதுனால அவுரு நின்னு அத நிமுந்து வேல பாத்து காலைல ஆனா தண்ணி ஊத்துறது செடி மரமில்லா பாக்கறது பூக்கள் எல்லா சாமிக்கு பறிச்சு வெக்கிறது இதுதா அவுரு வேல தொழில் இத மும்முரமா செய்வார் நா வீட்ல உள்ள சமையல் வேல இதெல்லா பாப்பே அவுரு தா இந்த இயற் கைங்கறல்ல எடுத்துக்கிட்டோம்னா என் என் கணவர் தா எல்லாம் பா
என்னே கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடில்லா பாத்தீங்ன்னா நம்ப ஒரு கல்யாணத்துக்கே போனாலு தோழி நமக்கு வந்து ஆ தாம்புள பைன்னு சொல்லிட்டு பைகள் தா நெறைய குடுப்பான் ஆனா இப்ப இருக்கறதுல பாத்தீங்கின்னா நெறைய மரங்கள் குடுக்க ஆரம்பிஸ்ட்டாங்க அம் அப்ப இ ஆ இயற்கையோட இது அவங்கல்லா நெறைய தெரிஞ்சு வச்சிருக்றாங்க ஆம் ஆமா தோழி அது
தோழி இப்ப எங்க வீட்ல எலுமிச்சங்கண்ணு கொய்யா க ஏ இதெல்லா இந்த மாரி க க ரிட்டன் டுன் சொல்லிட்டு கவர்ல போட்டு குடுத்தாங்க அத ஒரு நாலஞ்சு மரத்த கொடுக்கறதெல்லா நாங்க கொண்டாந்து வீட்ல வச்சதுதா இப்ப அந்த மாங்கன்னு எல்லாமே அ இப்ப பரவாயில்ல அதெல்லா ஒரு நல்ல விஷயங்கள் தா அத போய் மக்கள் வந்து காசு போட்டு அத வாங்கி அத செய்னு இப்ப அத வாங்கிட்டு போயிட்டா இத வந்து வாட விடக் கூடாதுன்னு எப்டியோ அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சற்றாங்க இல்லையா அவங்க சில நாள் இந்தாங்க நீங்க யாருக்கா இப்ப எ த சகோதரி எல்லா வாங்குனாங்க எங்கிட்ட கொடுத்துட்டாங்க வீடு இருக்குல நீ போய் அங்க வையின்னு சொல்லிட்டு நா கொண்டாந்து இங்க வ ச்சதா இப்ப இந்த எலுமிச்சங்கண்ணு செம்பருத்தி மாங்கண்ணு கொய் ய்யா கண்ணெல்லா இப்ப அவங்க கொடுத்ததுதா இப்ப அது வேஸ்ட் ஆகாதே நீ போய்யாவது வையு அப்டிங்கல அது ஒரு எடத்துல உயிர் வந்து வருது பாத்தீங்களா அதெல்லா ஒரு நல்ல ஒரு
ஆமா இதுனால நமக்கு நல்ல காற்று கெடைக்கவு நல்ல வசதி இருக்கு தோழி ஆம் அந்த காத்து நமக்கு இயற்கையான காத்து கெடை ச்சாலே நமக்கு எந்த ஒரு வியாதியுமே வரகு வராது நெறைய பேத்துக்கு வந்து இந்த வயசானவங்கள்லா பாத்தீங்கன்னா அந்த கா ற்றோட்டமே இல்லாத ஒரு பகுதியில இருந்துட்டு இந்த பெறந்த கொழந்தைங்களா பாத்தீங்கன்னா காற்று இல்லாம எவ்ளோ ஆ ஒரு மாரி அழுதுகிட்டே இரு
ஆமா ரொம்ப அழுதுட்டு இருக்குங்க உங்களுக்கு வீட்டு வாசல்ல எது க்கு இந்த வேப்பங்கண்ணு வைக்கிறாங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு அது ஒரு இது கெடைக்கு அதுல வந்து ஒரு விச கிருமி அந்த ஒரு காத்துனால வந்து கொழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது ஒரு மாரி இத அ என்ன சொல்லுவாங்க ஒரு எதிர்வினை அது மாரி ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வைப் ஆகுமா அது உள்ளுக்க வராதா அந்த ஒரு வேப்ப மர வந்து வாசல்ல வெச்சா அந்தோட காத்து வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலா புங்க மர ஒரு காரணத்துக்காக வைக்கிறாங்க முருங்க மர ம ட்டு பின்னாடி வைங்க முன்னாடி வைக்காதீங்கங்குறாங்க சில மரங்கள்லா சில மாரி சொல்றாங்க அது மாரி மருதாணிய அந்த மாரி முன்னாடி வைங்க இந்த வெத்தல கொடி இந்த எடத்துல வைங்க தொளசி செடிய இங்கன்ல்லா சொல்லைல அதெல்லா பாத்திங்னா ஒவ்வொன்னு காரணொ ஒ தெரியாம வெச்சுட்டம்னா ஐயய்யோ இதனால இப்டி ஆகுமா அப்டி ஆகுனு ஒரு மன வருத் த இருக்குது அப்ப இந்த கொழந்தைங்களுக்குலா நீங்க சொல்ற மாரிதா ஒரு அ திடீர்னு கரண்டே பொய்டுச்சுனு வெச்சிக்கோங்களே நம்ம டக்குனு வெளியில வந்து ஒரு தொட்டில்ல கட்டி வாசல்ல கூட புள்ளைய போட்டு தாளாட்டிக்கிட்ருக்ற மாரி கூட அன்னைக்கி சூழ்நெலாந்ச்சு வாச் சல்ல பாத்திங்கனா மரத்துல அந்த ஒரு மாரி தொட்டி கட்டி அந்த காத்தோட்டமோ புள்ளைங்கள போட்டு ஆட்டிக்கிட்ருப்போ இப்பல்லா அதெல்லா வந்து நென ச்சே பாக்க முடியில நமக்கு மரமே இல்லியே மரோ இருந்தால அதெல்லா இப்பல்லா பாத்திங்கனா நம்மளா நம் ம அ யூஸ் பண்ணிகிட்டு இந்த எடத்துல வெச்சா இந்த மரோ வெட்ட மாட்டாங்க இங்க நம்மொ போ அப்டின்னு அதையு பிளான் பண்ணிதா இப்ப நாங்களுமே வெச்சிருக்கோ செரி வாசல் நெட்டுக்கா வைக் கெலா நாளைக் ஃபியூச்சர்ல வந்து இந்த எடத்துல சாக்கட கட்டுவாங்க இங்க ரோடு வரூ அப்ப ரெண்டுக்கு நடுப்புறொ இந்த எடத்துல வெப்போ ஏனா நாளைக்கி நம்ம இப்ப இல்ல அடுத் த ஜென்ரேஷன் அவங்க வரையில்லலா பாத்திங்கனா இந்த மாதிரிலா நடக்கு அதனால எங்கன வெப்போ எப்டி வெப்போனு அந்த ட்ரேன்ஸ்ஃபார்மர்க்கு பக்கத்துல இப்டி வைக்க கூடாது அது மேல இடிக்கு அப்டின்னு நாங்க பாத்து பாத்து அதையுங்கூட இந்த மரத்தெல்லா நட் டு வச்சிருக்கோ தோழி
ஆ க நல்லது தோழி நல்லது ஏனா மரங்கள வந்து அழிச்சிட்டு வர சூழ்நிலைல நீங்க ஒவ்வொரு மரமு நட்டு வச்சிட்டு வரீங்க அப்டிங்குறதே நம்ம இயற்கையை பாதுகாக்குற மாரிதா உண்மையிலே இது வந்து ஒரு ந மகிழ்ச்சியான ஒரு தருணந்தா தோழி கண்டிப்பா நா சொ ல்றது நெறைய எடத்துல பாத்திங்கனா கிராமத்துல மட்டுந்தா மரங்கள் இருந்தது போய் இப்ப நகரங்கள்ல வந்து இப்ப நீங்க இருக்குற பகுதியில்லா வந்து மரங்கள் வெக்கலா நாங்க இருக்குற சைட்ல எல்லா பாத்திங்கனா மரங்கள்லா வெக்க ஒரு செடியே நாங்க வெக்கவே முடியாது பக்கத்துல செடி வச்சு அந்த தண்ணி பக்கத்து வீட்டுக்கு பொய்ட்ச்சினாலே ஒடனே நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துருவாங்க ஒங்க வீட்ல ஊத்துற தண்ணி வந்து எங்க வீட்டுக்கு வந்துருச்சி அப்டின் சொல்ட்டு நாங்க முன்னாடி இருந்த எடத்துலைலா பாத்திங்கனா செவுத்துலதா ஒரு அ பிளாஸ்டிக்ல வந்து நாங்க செடி வளத்துக்கிட்ருந்தோ அ சின் அதுவு வந்து நல்ல ஒரு செடி தா வளத்தோ அது பாத்திங்கனா அந்த எடத்த அந்த சொல்லுவோல ஹவுஸ் ஓனர்லா சொல்லுவோல அவங்ளா பாத்திங்கனா நீங்க வந்து இப்டியெல்லா செடி வளக்காதிங்க அந்த தண்ணி பட்டுச்சினா செவுரு வீணா பொய்டூ நீங்க இப்டி வளக்க கூடாது அப்டின்ற மாரிலா பண்ணிட்டாங்க அ அப்டி இருக்க அது இந்த சூழ்நிலைலதா நம்ம இருந்துட்ருக்கோ ஆ பாத்திங்கனா இப்ப மரோ வளக்குறதுக்கு உங்களுக்கு எடோ இருக்குது அந்த எடத்துல நீங்க மரமு வளக்குறீங்க அப்டிங்கறது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோழி உண்மையிலேயே ஏனா நெறைய மரங்கள் அழிந்திகிட்டு வர நேரத்துல நம்ம வந்து இயற் கை பாதுகாக்குறோமுல்ல அ அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயந்தா தோழி உங்களோட பேசுனதுல்ல எனக் கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து தோழி அ மிக்
ஆ மிக் மகிழ்ச்சி வணக்கம் தோழி